லோ
வணக்கம்
வணக்கம் எப்டி பா இருக்க ம் நல்லா இருக்கே
மழ மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா
அதுவா சீசன் மாரி வந்து வந்து போகுது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ
இங்க என்னன்னா திடீர்னு காத்து பலமா அடிச்சது மழ வரப்போதுன்னு பாத்தோ
நல்ல இடி கூட இடிச்சது நானு நெனைச்சே மழ வருமோன்னு
அதா ஒன்னு இல்ல அப்டியே அமைதியாயிருச்சு இந்த மழ வந்தனால ல அதிக மாடுகிலாம் புடிச்சு கட்டிட்டு
ஆமா அது வேலதா அதிகம் ஆனா செய்யற வேலைக்கு ஏத்த மாரி நடக்
சரி மழ வருதுன்னு செஞ்சா மழை வல்ல
ஆமா ஆமா வந்துருந்தா கொஞ்ச சில்லுனு நல்லா இருந்திருக்கு ஆனா அடி ச்ச வெய்யிலுக்கு எரிச்சலுக்கு வந்திருந்தாதா நல்லா இரு க்கு
வெயிலு காலம் போ வெயிலு காலம் போயிடுச்சு ஆனா வெயில் போகல தெர்லையே முடிஞ்சிருக்குன்னு நெனைக்கறே சரியா தெர்ல
வைகாசி வரிக்கு இருக்குன் சொன்னாங்க
அப்புறோ என்ன டைம் இருக்கு இர் ம்
சித்திர முடிஞ்சிருச்சா
சித்திர முடிஞ்சு வைகாசி பத்தே வந்துருச்சி
ம் அப்பல்லா என்ன முடிஞ்சிருக்குனுன் நெனைக்
தெர்ல அ காலக்கி காலையில வ விசாரிச்சா தெரியு
ஏனா மே மாசெல்லா கடசில எல்லா அக்னி நச்சித்திரம் முடிஞ்சிரு
ஆமா அக்னி நச்சித்திரம் முடிஞ்சாதா மழ பெய்யின் சொல்லுவாங்க
ஆமா‌ ஆனா வருஷா வருஷோ அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே மழ வந்துரு
இல்ல இல்ல முடிஞ்சிருச்சி முடிஞ்ச்சி ஏனா முடிஞச்சி ஏனா எ கசின்க்கு அந்த மேரே ஜிக்கு டேட் பிக்ஸ் பண்றன் சொன்னாங்க அக்னி நடச்சத்துக்கு அப்புறோ
அ ஹா
ஃபிக்ஸ் பண்றாங்க நேத்து அப்ப முடிஞ்சிருச்சு முந்தா நேத்தே முன்னு இருக்கு
ம் ம் அதா வருஷா வருஷோ போன வருஷோ எல்லா பாத்தேன்னா அக்னி நச்சத்தர்க்கு முன்னா டியே மழ வந்துருச்சி அக்னி நச்சித்திர மாரியே தெரியில அப்டியே நார்மல் இது மாரி இருந்து அப்டியே முடிஞ்சிருச்சி ஆமா ஆனா அந்த வருஷ் சும் பொரட்டாசி வெயில் அடிச்சது பாரு அக்னி நச்சத் த்தரமே தோத்துரு அப்டி ஒரு வெயிலு
ஆமா அல்லா ஸ்கூல் ஸ்கூல் ரியோப்பன் ஆவுது ஜாலி தா திங்கெழமைலருந்து உங்களுக்கு
திங்கக்கெழம இல்லியே நாலாந் தேதி தான
அப்படியா சரி ஏதோ ஒன்னு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆச்சு ஆயிடுச்ச அப்ப உங்களுக்கு ஜாலி தான் ஸ்கூல் அனுப்பி விட்டு சாப்ட்டு தூங்க வேண்டியதா
ஆ் ஆமாமா நா எனக்கு உங்களுக்கு தெரியும் நாங்க சாப்பிட்டு தூங்கறோான்ட்டு ம். அப்படித சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். அது வீட்டு வேலையே சரியா போயிரு
கரெட்டு தா வேல கொண்டமா இருக்குது ஏகப்பட்ட வேல
ஆமா அப்றோ நமக்கு வொர்க் அந்த வொர்க்கே புக்ஸ் எல்லா வந்துருசுப்பா ஆனா அட்ட போடணு அது ஒரு பெரிய டாஸ்க்கு
ஆ அதுதா கடையிலே விக்குதே நோட்டுக்கு ஏத்த மாதிரி அட்டு இருக்கு அப்படியே வாங்கி மா அ மாரியே மாட்டிக்கலா மாட்டிக்கலா
ஆ நம நா ஏற்கனவே வாங்கினே போன வருஷமே கொஞ்சம் ரெண்டு பந்டில் சேர்த்து வாங்கிட்டேன் பிரவுன் ஷீட். அதுனால அது இன்னோ அப்டியே இருக்குது சேரி அப்டின் டு அந்தந்த நோட் சைஸ்கேத்த மாரி கிழிச் வச்சிருக்கே ஆனா போய் போடணு
அதுனா சா ஒரு லன்ச் ஒரு டின்னருக்கு அப்றோ ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஒரு மண் நேரத்துல முடுச்சற்லா
ஒரு மண் நேரல்லா பத்தாதுப்பா கிட்டத்தட்ட பதினஞ்சு நோட்டுக்கு மேல இருக்கு ஒரு மண் நேரோ எப்டி பத்து
யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தா கொஞ்ச ஈஸியா இருக்கு வா
ஆமா ஆமா ம் இவள பக்கத்துல வச்சிக்கிட்டு நா ஹெல்ப்பு பண்ண வேண்டிதா
பேப்பர பூரா கிழிச்சு போட்டு அப்ற அவ்ளோதா முடு சேர்
அ அவங்களுக்கு தனியா ஒரு பேப்பர் வச்சுருக்கே அத குடுத்துருவே நீங்க இத வச்சுகிட்டு என்ன வேணா னாலு பண்ணுங்க ஆனா நா பண்றத டிஸ்ட்ப் பண்ணாதிங்கன் சொ ட்டம்னா போவு அத கிழிச்சு தாறுமாறா முடிச்சுட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹ
அதா நா கேட்டே எல்லா குழந்தையு அப்டிதா இருக்கு துரு துருன்ருக்குது ஏதாவது இந்த லீவ் வீட்ல எல்லா ஆடத ஆட்டத்த ஆடிச்சிங்க எல்லா
அவரு உத்திர தாண்டோவப்பா முடி இல்லே
எ பக்கத்து வீட்டு பைய வேறா சும்மாதா ஓ வேகமா ஓ பொன்னா டப்புனு கீழ விழுந்து இங்க கண்ணுக்கு பக்கத்துல அடிபட்டு ஏழு தையிலு ஸ்கூல் போற டைம்ல இப்ப
ம் ம்
இன்னோ கொஞ்ஜோ தள்ளிப் பட்ருந்தா என்ன பண்றது ம் சொன்னா கேக்கவே மாட்டேகிறாங்க எல்லா வேக வேகமா துரு துருனு பண்ணிட்டு இருக்கானுங்க
ம் ம்
அதே நாமளு கொழந்தைல அப்டிதா வந்தோ ஆமா ஆ கரெட்டு நாம அப்டிதா துரு துருனு இருந்தோ சின்ன வயசுல
அப்டிலா இல்ல நா லா சின்ன வயசுல்லா சுரு துருன்லா இல்லயா ரொம்ப அமை தியான நானு செரி எ தம்பியு செரி ரொம்ப அமைதியா இருந்தமாமா இவ மட்டு எப்டி இவ்ளோ இதா இரு ப்பனு என்ன கேக்கறாங்க நா மட்டு என்ன சொல்றது
நா சின்ன வயசுல அமைதியா இருக்கவங்க போறே இப்பலா ஓவரா இருக்குறாங்க சின்ன வயசுல ஓவரா இருந்தவங்களா என்ன மாரி இப்ப அமைதியா இருக்காங்க
அவுடியா
அப்டின்னு சொல் அப்டின்னு சொல்லிக்க வேண்டிதா ஆமா ஆம் ஆ ரொம்ப நாளைக் நானே வெயில் வேற அதிகமா இருக்கு அதனால ஸ்கூல் எக்ஸ்டா லீவ்
அப்டிதா நானு நெனச்சே நடுவுல வந்து அப்டேப் பின்வாங்குனாங்க சரி நாளுக்கு மேல எக்ஸடென்ட் ஆவுற மாரி இருந்தது அப்றோ மறுபடியு நாளுனே சொல்லிபுட்டாய்ங்க
நீங்க வேணா பாருங்க மறுபடியு ஒன்னா தேதி வந்து ஏழாந்தேதிபாங்க பாருங்க ஒரு வாரோ கழிச்சி ஸ்கூலும்பாங்க
கொஞ்ஜ ரிலாக்ஸா அட்ட போலா கொஞ்ஜோ எக்ஸ்டெண் பண்ணாங்கன்னா இல்லன்னா அவசர அவசரமா அட்ட போணோம்
ஆமா எப்டின்னாலு மொத நாள் என்ன எழுதவா போறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு
இல்லையே நோட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்டேவே சம்மிட் பண்ணிணுமே அவுங்க தேவையான நோட் மட்டு வச்சுட்டு மீதி எல்லா அவுங்க வாங்கி வச் வச்சுக்குவாங்க
பரவால எப்டி ஒரு வகைல இந்த மாரி பண்றதுனால பேக் தூக்குற வேல மிச்சோ
ஆமா ஆமா இருந்தா இவங்க ஏர்கனவே நம்ப ஆளுங்கலா ரொம்ப வெயிட்டா இருக்குராய்ங்க மா பேக் தூக்குனா பேக் ஒரு பக்கம் போது இவங்க ஒரு பக்கம் போறாங்க ம் கரெக்ட்டு தா எதயு சாப்பட்றது கெடையாது எத குடுத்தாலு வேண்டா வேண்டா வேண்டா என்னதா பண்றது
என்னதா பண்றது அது மெரட்டிதா ஊட்டணும் போல
இப்பெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு மொதல்லாம் அவளே சாப்ட்டும் அப்டின்னு நனைப்பேன் இப்பெல்லாம் அவ நானே ஊட்டு லாம் இன்ன கொஞ்சம் வயிறாது நம்பும் அவ சாப்ட்டு ஒருமந்நேரம் ஆகுறதுக்கு அது அப்டியேதான் இருக்கும் சாப்பாடு கொறையவே கொறையாது அதுக்கு நான் ஊட்டிவுட்டு அட்லீஸ்ட் பத்து நிமிஷத்துல சாப்ட்டு முடிச்சிரும் வவுரும் நம்பு ஒன
பெஸ்ட் ஆமா நமக்கு சரிய அவுங்களும் நல்லா சாப்ட்டுக்வாங்க
அப்டின்னு ஊட்யே வுடுறது ம் ம் ஆனா ஸ்கூலுக்கு போனா பாரு மிஸ் முன்னாடி உ்க்காந்துருப்பாங்கற பயத் லயே லபக்கு லபக்குனுுடுவாங்க
ஆமா அங்க ஸ்கூல்ல எல்லாம் கரெக்டா எல்லா கொழந்தையும் சாப்ட்டுருது இங்க வீட்ல வந்தான் ஏமாத்து வேல
கரக்ட்
சரி கொழந்தைகங்க அப்டித்தான் இருக்கும் அது அவுங்களுக் தேவையான தேவையான மாரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து தான் ஓட்டியவ மட்டக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுவரைக்கும்
எங்க ஸ்நாக்ஸ் குடுக்குறது ஸ்கூல் ஸ்நாக்ஸ் டைம்னுு ஏதாவது குடுக்குறாங்களா பஸ்ல வரும்போது சாப்ட்டு வந்தாதான்
அது பஸ்ல ஏறனாலே தூங்கிடுதுங்க அங்கே சாப்பிட போதல்லாம்
ஆமாமா இவ மேடமும் அப்டித்தான் நைட் பத்து மணி வரைக்கும் குதியாட்டம் போட்டுட்டு காலையில ஏழு மணிக்கு எந்திரி ப்பங்க ஏழு மணி எந்திரச்சி கெளிப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப சாயந்திரம் அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க அஞ்சு மணிக்கு வர டைம் ஸ் லியே தூக்கோ வந்துரும் பஸ்ல பஸ் வேற ரவுண்ட் அடிச்சுட்டு வருமா அதனால நல்லா தூக்கம் வந்துரும் ஆமா ஆமா ஆமா அப்படியேதான் வருவாங்கே நல்லா ஊரு சுத்தி காமிச்சுட்டு நல்லா தாலாட்டு பாடுற மாறி இருக் இப்ப அவ தூங்கிட்டு வருவாங்க அப்டி எந்திரிச்ச வரு போது அர போதைல வர்ற மாரி வருவாங்கே முழிச்சுகிட்டு
அது அதா நீங்க வந்தோனே ஒரு சில கொழந்தைங்க பாருங்க வந்தோனே அப்படி தூங்கிருங்க சாப்படாது
ஆமா ஆமா டைர்ல தூங்கிடுவாங்க சில கொழந்தைங்க வந்து அங்கேருந்து எறங்கி வர வரைக்கு நா டயர்டா இருப்பீங்கே ஆனா நம்பகிட்ட வந்துட்டு வீட்ல வந்துட்டு குதி ஆட்டம் போட ஆரம்
அதுதா தெரியு இப்ப அங்க தூங்கறக்க இங்க வந்து ஆடி
ஆமா ஆனா அது ஹோமர்க் எழுத சொல்லு பாக்கலா அது மட்டு ஆஹ
வாய்ப்பே இல்ல ஹோமர்கு மட்டு வாங்கவே முடியாது
ஒரு வேலயு வாங்க முடியாது
ம் ஏ வாய் வேரலா அதிகமாயி போச்சு
ம் ஆமா ஆமா வெவரம் தெரிய தெரிய வாய் அதிகம் எது சொன்னாலு ஆப்போஸிட்ட தாம்ப பேசுறாங்க அத செய்யின்னா செய்ய மாட்ட‌ அதத பண்ணுன்னா நா பண்ண மாட்ட இப்பிடியேதா நடக்கு
நாமளா பயந்துட்டு இருந்தோ சின்ன வயசுல பிளஸ் பயமா என்னன்னு கேக்றானுங்க செரி காலங்கள் மாறுது ஒன்னு பண்ண முடியாது
ம்க்ம் ஆனா ஒரு நிம்மதியா இருக்கு எப்டி காலையில போயிட்டு அப்டி சாயந்தரோ வரவரைக்கு வீடு கொஞ்சோ அமைதியா தியா இருக்கு
அதா அதா அவுங்க இல்லினாலு கஸ் இப்ப பாருங்க இப்ப ரெண்டு இப்ப ரெண்டு மாசமா ம் ரெண்டு மாசமா கூடவே இருந்தாங்க இப்போ தீடீர்னு நாளைக்கு ஸ்கூல்லலாம் போக ஆரம்பிச்சா நமக்கே சலுப்பா இருக்கு
அதுவேணா உண்ம தா கொஞ்சோ நமக்கு லோன்லியா இருக்கமார்ருக்கு செரி கூப்ட்டா வருவாங்கல்ல கூப்ட்டா வெளாடுவாங்கல்ல அப்டின்னு தோணு
அவுங்க சும்மா வீட்டே அலசிட்டிருப்பாய்ங்க அதை இதை நோண்டிகிட்டே இருப்பானுங்க சேர் அதுல்லா பழகிக்க வேண்டியதா இப்ப ஸ்கூல்ல அனு ம் அப்ப செரியாயிடு
அதுக்கப்உறோ பழகிடு
தேதா இந்த வருசம் நெறைய லீவ் இருக்குல்ல அது எப்டி பாத்துக்கலா
ம் ஆமாமா அடிக்கடி லீவ் வந்துரு ஆன உங்களுக்கு சேட்டே சண்டேலா மோஸ்ட்லி லீவ் வராது சண்டே மட்டுந்தா லீவு
அது ஏ அப்டி பண்ணதுல கொழந்தைகள சனிக்கெழம லீவ் உடலா லீவ் உட்டா இவனுக ரண்டு நாள் நல்லா ஆட்ட ஆடி படிக்கறதயே மறந்துர்றாங்க அதனால தா சனிக்கெழம வச்சிர்ராங்க இப்பல்லா
கரெக்ட் தா கரெக்ட் தா
மறுடியு ஃப்ரெஷ்ஷா மண்டேல இருந்து ஆரம்பிச்சா அந்த மண்டே ஒன்னு படிக்க மாட்டா அப்ப செவ்வாய் புதன் வியாழன் மூனு நாள்தா படிப்பாங்க மறுவுடியு வெள்ளிக்கெழம ஆட்டாய்ப்பால அப்ப அப்ப என்னதா படிப்பாகோ
ஆமா ஆமா ஆமா ஆமா அது உண்மதா ரெண்டு நாளைக்கு ஹோம் ஒர்க் என்னிக்கு பண்ணுவாங்க தெரியுமா சண்டே ஈவினிங்
அதே அப்போ அது சண்டே வந்து டின்னர் சாப் டின்னர் சாப்ட்டதுக்குப்பறந்தா நாலா எழுதுவே அதனால ஸ்கூல்ல நறையா நாள் ஹோம் ஒர்க் எழுதாம போயிலா அடி வாங்கிருக்கே
ஆ இவுங்க அது வரைக்கு கம்முனு இருப்பாங்கப்பா காலல எந்திரிச்சவுன்ன அம்மா நா ஹோம் ஒர்க் எழுதல அப்புடினு மிஸ்ஸு திட்டுவாங்கங்ற பயத் துல அப்ப அவசர அவசரமா உக்காந்து எழுதனும்பா இருக்கற டைமே அரை மண்நேர எங்க எழுதறது
அது எல்லா கழுதையு அப்புடிதா இருக்கு
ம் ம்
நாலா பாருங்க ஒரு டைம் அப்டி தா நோட்டு எழுதவே இல்ல கொண்டு போய் வச்சுட்டே அதே மாரி பீரியடு முடிஞ்சது நோட்ட எடுத்துக்க சொன்னாங்க எடுத்துட்டு வந்துட்ட அடுத்த நாள் எழுதிட்டு போய்ட்டே
நாம படிக்கறப்ப கொஞ்ச கிளாஸ் எடுக்கறதுனால நடுவுல டைம் இருக்காது அதனால கரெக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சில நாளு நமக்கு நல்ல நேரமா இருக்கு அன்னைக்கு தப் ச்சிருவோ
ம்
ம்
சரி சரி பாப்போ அது என்ன கொழந்தைங்க எல்லா அப்புடிதா இருக்கு அதப் போகப்போக சரி பண்ணிக்க வேண்டியதா
ஆ வளர வளர கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துரு
ஆனா ஒரு சில கொழந்தைங்க பாருங்க சுட்டியா படிக்குது ஒரு சில கொஞ்ச லேட் ஆனாலு நல்லா ப அது லேட்டா படிக்கறாங்க எப்படியோ ஒண்ணு விசயத்த புருஞ்சுகிட்டா சரி சேர் ரைட்டு பாக்கலா
ம் சேரிப்பா
ம் பய்
பய்